ஹலோ ம் அதான் மாமாதான் கால் பண்ணுச்சு மதுரைக் எ போறேன்னு சொன்னச்சு எங்க ஊருக்கு எங்கேயோ சரி ந வல்லையா லேட்டாகுமா ம் நீ என்ன பண்ற
இந்த சோமவார பாத்திப்பிபே அதல்ல சாப்பாடு வாங்க சொல்லி வாங்கி
உம் நேரத்தோட சாப்பிட்டுட்டு மறுபடியு ரெஸ்ட்டு எடுங்க அப்பதானே நாலா நாளைக்கு ஃப்ரீ தானா
ஆமா
ம் இன்னைக்கு எல்லாரு இங்க உங்க வீட்டுக்கு வர்றதா பிளானு நானுமே இதே எல்லாரு வர முடிஞ்சா போயிட்டு வந்துருவோ பானு எல்லாம் அங்க வரணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்கு. நீங்க ஒரேதா எஸ்கேப் ஆயிட்டீங்க எங்க கிட்டந் தப்பிச்ட்டீய எல்லாரு இங்கனட்டு வேற
ஆ ஜூமி
வந்துருப்பாங்க இங்க எல்லாருமே வந்துருப்போ
அதுக்கு நா வான்னு சொன்னே நா வந்துருவேனாங்க நீ கால்ல போனவாட்டி வேலைக்கு போ
ட்ல இருந்தீனா தெரியாது ம்ச் இங்கேந்து அங்க வந்து நாங்க வந்து உங்களுக் எல்லா செஞ்சி ரெஸ்ட் எடுப்பா அப்டின் சொல்ட்டு திருப்பி வர்றது
என்னாங் சார் சங்தா
ஆமா இன்னொரு ஆ இந்த மாரி சுச்சுவேஷன் மறுபடியு அமையனு அமஞ்சாதா வர முடியு அதுக்கு நீங்க தா டபுகுன் லீவ் இருக்கு போது டக் டக்குன் கெளம்பி வந்துறீங்க இங்க நாங்க எல்லா செட்டு சேந்து வர்றது பெரிய விசயமா இருக்குது
ம் ம்
ஆ
செம்பாதா வளந்திருக்கு
ம் ஆமா நா எனக்கு தா கொஞ்ச வயிறு வலியா இருந்துச்சி அதனால அம்மாட சொல்லிட்டே இருந்தே இருமா பாத்துட்டு போவோமா பாத்துட்டு போ வரையமா அப்டின் சொன்னே ப்ப இப்ப கொஞ்ச பரவால்ல இப்ப டாக்டர்ட காமிச்சோமேல அது தா பா
ம்
அதுக்கு வந்து பெரிய டாக்டர் அம்மா வந்து இல்ல அது வந்து இட்டு யாரோ டெலிவரி கேஸ் வந்திருக்குன் சொல்ட்டு போய்ருச்சி
ம் ம்
சின்ன டாக்டர் தா இருந்ச்சி இல்ல நல்லாதா இருக்குன் சொன்னிச்சி நல்லா இருக்கு கர்பப்பை நல்லா இருக்கு ஆ பாலிஹிள்ஸ்லா இன்னு இருக்கு அப்டின் சொல்லுச்சி நா சொன்னே எவ்ளோ நாள் ஆயிச்சி இன்னமா பாலிகள்ஸ் ஒடையாம இருக் ம் கேட்டின் இல்ல இருக்கு ரப்ச்சர் ஆகறதுக் வேணா ஊசி போடவான் கேட்டுச்சு வேணா வேணா நீ ஆணியே புடுங்க வேணா
இல்லக்கா அது அப்டியே நீர் கட்டியா மாறிறாம ஒரு ஊசி வேணா போடு இல்லனா எக்சசைஸ் பண்ணு சொல்லிட்டே இருக்க நீ எதுமே பண்ணவே மாட்ற யோகாக்கு தூங்றே அது அப்டியே என்னய மாறியே மாறிடு வல்லைனா
ம்
ம் அதுக்குதா அது ஊசி போடவான் கேட்ருக்கு
இல்ல இல்ல இல்ல இல்ல அது வந்து இதுக்கு ஃபெர்டிலிடிக்கு பாக்கறது
ஆமா நாங்களன்னா அந்த முட்டை அப்படியே
ஆமா ஆமா ரெண்டு நாள்ல வர்ற ஸ்டேஜ்ல ஓடையிற ஸ்டேஜ்லதா இருக்குன்னு நெனச்சது
ம்ச் அப்ப பாப்போ
உம் அது எதுக்கு கேக்குது அபச்சர் ஆகுறதுக்கு ஊசி போடுறே நீ கொழந்தைக்கு ட்ரை பண்ணறீங்களான்னு கேட்குது அது
ஓ
ஆமா அதுக்குதா நா வேணானு சொல்லிட்டு வந்தே நீ வேற ஆ வேணானு சொல்லிட்டு வண்டே ஒடையிர ஸ்டேஜ்லதா இருக்குன்னு சொன்னுச்சு அது இன்னைக்கு ஏனா அவங்களுக்கு ஊசி போட்டு விடவா அப்படின்னு சொன்னிச்சு இல்லல்ல வேண்டா
உம் அடுத்த வாரோ அடுத்த வாரோ நைட்டு கெழம ம்ச் ஆ ஏ நாத்தநார் வருதா அடுத்த வரோம் ம் கிழமே வந்து தீத்தம் கொடுக்குறாங்கலா இ சும்மாவ செ வந்து இப்ப வச்சு மத்திட்டங்கக்குற மாரி பேசிருக்கா
ஆ ஆ ஆ
நா வந்து எதுமே கண்டுக்குல அப்புறோ வந்து ஒரு வாரோ இங்க தங்கிட்டு அதுக்கப்புறோ போகுதாம வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வாரோ இருந்துட்டு போரே கா அப்புறோ எனக்கு போன் பண்ணிச்சு நேத்து இந்த மாரி மீன் விளா்கல்ல இந்த மாரி நீங்க ஸ்டாராங் ஆவாவு
அதா வரப்போர இல்ல அதனால போன் அடிச்சிருப்பா வர போதில்ல
அது காலி ஆகணும்னால எல்லாமே வந்து நம்ம எடுத்து வெக்கவாலா இந்த ஒரு வாரோ என்ன மா சாமி மேலே சத்தியோ ஒடைக்குலான்னு இருக்கே இல்ல அதுலையு பாக்கு வெச்சு
அது அதுல்லா நீ பாக்க வ கணுங்கிறது கிடையாது அதையிலேயே பாத்துருங்க ஆட்டோமேட்டிக்கா அப்போ மட்டும் ஓடம்பல்லா நல்லா ஆயிரு
நல்லாயயிரு அதத்தா வயிறத்த இருக்கத ஆயிரு நம்ம இதா இன்னைக்கு நா முடியாம படு படுத்துக் கேடக்கே சட்னி வச்சு ஏதாவது இட்லி வச்சு வைக்கலால்ல எதுவுமே பண்ணாம ம அவங்க இந்த சோற மட்டு அத சாப்புட்டுட்டு போயி படுத்துச்சு எனக்கு மே முடியல கால் இருது கீழ இருந்தது அதுவும் என்ன சொல்லனு வண்டு அதனால நா இந்த சப்பாத்தி வா அது என்ன சொல்லும் என்ன சொல்ல ன்னா அதுவே முடியாது நீ யாரையு எதிர்பாக்காத அதெல்லா வந்து இதே ஒரு உ மகளா இருந்தா இந்த நேரோ நாலு சட்னி அரச்சி வச்சிருப்பா
அதா அதா உம்
இருந்துரு
இதுலல்லா நம்ம வந்து திருத்தவே முடியாது இதுல டென்ஷன் நீங்களே ஏத்திக்காத பிரபு சொல்ற மாரி எதிர்பாக்காத விட்ரு அந்த மாரி அவங்களுக்கு நீ எந்த ஒரு எதி பாத்து நிக்க வேண்டிய அவசியோ இருக்காது நிக்காத நா அப்படிதா பண்ணுவே உண்மையில அதே நா அப்படித்தா பண்ணிட்டு இருக்க அது வந்துச்சுன்னா நா அடுப்படி பக்கமே போ மாட்டே நீங்களே பாத்துகுங்க மாமாக்கு மட்டு எது செய்யறதனா செஞ்சுட்டு
அ எ வீட்டுக்காரு வந்து நை சா நம தீபா வருதா அவ தங்கச்சி பர்த்டே சொல்லி இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு வந்து என்னென்ன வாங்கணு நான்வெஜ் வாங்கணுமா ஒரு நாள் மீ வாங்கணும்னா ஒரு நா கறி வாங்கனுமா ஒரு நாள் கோழி வாங்கனுமா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு நீ என்ன வேனா வாங்கிகுடு உங்க அம்மாா வச்சு குடுக்க சொல்லு நா எனக்கு வேல இருக்கு நா ரெண்டு இட்லிய கட்டிகிட்டு நா வந்து ஜிம்முக்கு வந்துருவ அப்படின்டே ஒரே
ம் எனக்கு முடியலன்னா நீ எதிர்பார்க்க வேணான்னு சொல்றல
ம் அப்ப எனக்கு இது வந்தாலும் நீ என்ன எதிர்பாக்காத
ம் இவலளா நம்பாத நீ நாளைக்கு மாச மாசம்மா வந்தைன்னா இவுகளா வந்து என்ன உதவியா செய்ய போறாக
! ! ! ! ! ! ! ! ! ! ! ! ! ! ! ! ! ! ! வச்ச வச்சு வயிறு வலிச்சு கெடக்கு போதே எவளு வந்து பாக்கல கேட்கல வேணான்னு வந்து வேனா இப்ப விடு இப்ப நா போகல வந்த ஒரு மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரையு வந்தே பேச அப்படிங்கறனால வராமருக்க போகாமருக்க ஓகே கல்யாண ஆன புதுசுல நா என்ன பண்ணே வந்து நா நாலு நாளு நாலு நாள் வந்து பாத்தா தான நா திரும்ப அவுங்க வீட்டுக்கு நாலு நாள் போக முடியு யாருமே உங்காளு து ஒரு ஆள் பாக்கல பண்ணல செய்யல எனக்கு என்ன புடிக்கு என்ன வேணு புதுசா வந்த மருமகளுக்கு புடிக்கு அது புடிக்கு செஞ்சு குடுக்கல ஒண்ணு பண்ணல ஒண்ணு செய்யல இவுகளுக்கு நா எதுக்கு
ஏ நம்ம தலையெழுத்தே அப்படி தாண்டா எங்க வீட்லயு சேந்தாத்தா உனக்கு அதேதா
அதுனால வந்து நா வந்து கண்டுகல ஏங்க உங்க வீட்ல இப்ப எனக்கு என்ன பிரச்சனா வந்து ஒரு வாரம் தங்குதுல ஏசி ரூம் வேணுனு எங்க ரூம எடுத்துக்கு போகு எனக்கு அதுதா ம் என்ன து
அ அந்த ரூம்ல வந்து படுப்பாங்கலாமா
எங்க ரூம்ல வந்து படுத்துக்கும்ல படுக்க சொல்லுவாய்ங்க மாசமான புள்ள மெத்தைல படுத்துக்க ஏசியில படுத்துக்க ஓ அப்டி இருக்க ஆனா ஒரு வாரம் என்னா பண்றது
அது நம்ம வேண்டான்னு சொல்லவும் முடியாது எல்லாரு ஒன்னா படுத்துகுங்க பேசாம இல்லைனா
அப்படிலா பண்ண முடியாது அந்த ம் எங்க ரூம் கொஞ்ச பெருசா இருந்தாலு பரவால்ல சின்ன ரூமா இருக்கா
அட்ஜஸ்ட் பண்ணி படுக்க முடிஞ்ச மாரி படுத்துறங்க நீ விட்டு குடுக்காத அதே சமயம் அதையும் வர வேணாம் சொல்லாத அப்புற என்ன பண்றது மார்ச் மாசம் சொல்லிருவாங்க ஒரே
ம் அதுதா இப்ப பிரச்சன சரி வந்து ஒரு வாரம் தங்கவேண்டா அது மட்டும் கேட்டா விடுவோனுருக்கு நம்மலா வந்து வளர்ந்தது படுங்கதா நா சொல்ல மாட்டே ம் ம் கேட்டா வந்து படுத்துக்கற இல்லையா அவங்க ரூம்ல இப்போ ஃபேண் ஒண்ணு இருக்கு டேபுள் ஃபேண் அத வெச்சு படுத்துக்குவாங்க தெரியலயே
அ ஏங்க எங்க வீட்டுல வேற என் நாத்தனார் பையனுக்கு ஸ்கூல்ல சேக்ராங்கலா ஸ்கூல்ல சேக்கராங்கனா நா வந்து சொன்னே நானு
பேகு இது எல்லா வாங்
நா வாங்கி குடுத்துடுவோ அப்டின்னுருந்தே ஆ என் மாமியார்ட்ட சொல்லிட்டு இருந்தே எ கண்டண்டு எங்க ஊர்ல இரு க எல்லாரு அப்டித்தா பண்ணுவாங்க நம்ம வாங்கி குடுப்போ ஆ அப்டின்னு சொன்னே சேரின்ட்டு அவுங்க சொல்லியிருப்பாங்க போல நேத்து என் நாத்தனா ஃபோன் பண்ணுச்சி ஃபோன் பண்ணது அவ சொல்றது நா சொன்னே இந்த மாரி கொரியர்ல அனுப்பி விட்றோ தம்பிக்கி எல்லா வாங்கி அப்டின்னு சொன்னேனா நா சொல்றத்து அவுங்க வீட்டுக்கார் சொன்னாங்களா அவுங்க மையனுக்கு புடிச்சததா வாங்கி மொத மொதல்ல ஸ்கூல்ல சேக்கனுமா
நீங்க வா கெளம்பி வாங்க ரெண்டு பேரு கெம்பி நாம்ப வர மாட்டாங்குறத தெரிஞ்சி தானே அப்டி சொல்றாரு அ நீங்க யாரு என் மயனுக்கு வாங்கி குடுக்கறது தானே கேக்குறாக
ம் ம்
ஏன் வாங்கி குடுத்தா வாங்கி வச்சுக்க வேண்டியதுதானே நம்ம என்ன நல்லா இல்லாத எதயு வாங்கி குடுத்துருவோமா
நா வீடியோ கால் பண்ணி அவனுக்கு புடிச்சத தா வாங்கி குடுத்துவுட்னு தா நா நெனைச்
நீ எதுக்கு தேவையில்லாம குடுக்கனு நெனைக்கிற எனக்கு மட்டு அப்போ அட்வைஸ் பண்ட்ட நீ என்ன
இல்ல இல்ல நா வந்து இததா சொன்னே இது எப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேஸ் சனது இப்ப கூட பேசல நா ஸ்கூல் போறான்னா சொல்லுகமி நா நம்மதா வாங்கி குடுக்கணு அப்டின்னு சொன்னே அதுதானே மொற நீ நா இப்ப மாமாட்ட நா பேசவே இல்ல மொத வேன்னா நீங்களே கேட்டு வாங்கிகங்கபா காச வா காச போட்டு விட சொல்லுங்கமி இவகள சொல்லிட்டேன் நானு
ம் ஆ உங்க அத்த காச போட்டு உட்டா ஒ
இது ஒரு நல்லது
ம்
ஒ மாமாட்ட அத சொல்லணு இந்த மாரி சொல்றாக பாத்துக்கங்க
ம்
தோ இது ஒரு வாய்ப்பு
இங்கே இரு உமாக்கா ஆ அடிக்கடி உன் மனசு ல ஒன்னு சொல்லிக்கிட்டே இரு நீ நம்ம நெனைக்கிறதுதா நமக்கு நடக்கு அப்டியே நின்னாலும் மாமா என் பேச்சுதா கேக்கோ ம் நா சொல்றதுதா செய்யு எனக்கு சீக்கிரமா காரியோ நடக்
பிரேயர்
சேரி